கேக்குதுங்க
உம் கேக்குதுங்க
நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே சாப்ட்டாச்சிங்களா
சாப்ட்டாச்சு எல்லா முடிச்சுட்ட சிஸ்டர் இன்னைக்கி
எல்லா முடிச்சுட்டீங்களா இன்னைக்கி எப்டி போச்சு இன்னைக்கி நாள்
இன்னைக்கி சண்டே சண்டே பிஸி டே இன்னைக்கி ஆனா இன்னைக்கி ஹாலி டே ரெஸ்ட்டு டே கெடையாது பிஸி டே இன்னக்கி தா நெறைய ஒர்க்கு
ஆ அப்டிங்களா எப்டி அப்டி இருந்தா எப்பமே ஒர்க்கிங் டேவாவே இருந்தா எப்டி நீங்க ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன் ஆகுவீங்க
இப்பதுன்னா
ஆ
போயிருந்தோ என்ன பண்றது
பரவாயில்லயே ஜாலேன்ற பேச்சு எல்லா கூட உங்க வாயில இருந்து வருதே
இல்ல இல்ல இன்னைக்கி எதையு மாறந் விஸ் ஷேர் பண்ணாங்க என் ஹஸ்பண்ட் இன்னைக்கி வரல வேற மம்மி இன்னைக்கி கொஞ்சோ எல்லா பண்ணாங்க நா டிரெஸ் மட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா சாப்டே க்கு நல்லா தூங்குன இன்னைக்கி கொஞ்சோ ரெஃபர் பண்ண
ஆனா தூங்கி கி தூங்கி எழுந்தாவே நம்ப நம்பகிட்ட இருந்து கொஞ்சோ ஒரு நல்ல மா ற்றம் தெரியுது தான ஆமா அந்த தூக்க இல்லாததுனால ஆமா அந்த தூக்க இல்லாதுனாலதா நீங்க இவ்ளோ கோவப்பட்றீங்களே
தூக்கோ நல்லா தூங்குன கால்லியு நைன் ஓ கிளாக் எழுந்த நானு மார்னிங்கே நல்லா லன்ச் சாப்புட்டு நல்லா நானு ஏ பசங்களு படுத்துட்டோ
ம்
போயிடுச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கி
ம்
டெ நாளைலிருந்து ரெட்டின் ஒர்க் உங்களுக்கு இன்னக்கி ஒர்க் இருந்ச்சா
ஆமாப்பா எனக்கு இன்னைக்கி ஒர்க்கிங் டே தா எனக்கு ஆ எனக்கு லீவெல்லா கெடையாது
ம்ஹூம் அப்போ எப்டி அது லீவ் கிடையாதுனா உங்களுக்கு லீவுன்றது அவங்க நீங்க
அ மாசத்துல நாலு நாள் லீவு இதுல வந்து கண்டிஷன் பாத்தீங்கனா முகூர்த்த நாள்ல லீவ் எடுக்க கூடாது கவர்மெண் ட்டு ஹாலிடே அப்போ லீவ் எடுக்க கூடாது, சாட்டர்டே சன்டே லீவ் எடுக்க கூடாது, மண்டே தியூஸ்டே இந்த ரெண்டு நாள்ல எப்பாது எடுக்கலா அதுலயு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துச்சுனா அது அதையு எடுக்கக்கூடாது
சேரி ஃபோர் டேஸ் நீங்க செஞ்சிங்னா அதுக்கு பேமண்ட் உங்களுக்கு தராங்ளா உங்களுக்
ஆ அதுக்கு தனியா தந்துட்றாங்க, ம்
ஓகே ஓகே
தந்துட்றாங்க
ம்
அ ஆனா பாத்தீங்கனா எ நம்பளுக்கு மா மாசம் ஃபுல்லா போயிட்டே இருந்தாக்கா எப்டி இருக்கு
கஷ்டமாதா இருக்கு ஆமா பேமெண்ட் பக்கந்தாலு
ம்
க்கு ஒரு ரிலாக்சேஷன் இருந்தாதா கரெக்டா இருக்குமே ஆமா
அதனால நீங்க சொல்ற மாரி அந்த டிப்ரெஷனுக்குள்ள நானுமே போயிட்ற எல்லா பசங்க மேல எரிஞ்சு விழ்றது வீட்டுக்கு வந்தாலே ஆமா சின்ன சின்ன வேலைக்கி கூட கடுப்பாகறது
கடுப்பாவறது செய்ய முடிந்தது அப்டிதா போயிடுது நீங் கஸ்டமர்கிட்ட ஒரு ஜாலியா அந்த மாரி எதுனா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்க
இருக்கு அந்த மாரி கஸ்டமரு வராங்க நாங்க பேசுறதுனால அவங்களுக்கு டிஸ் டப் ஆகுற ஆகுது அப்டின்னு சொல்ற கஸ்டமரும் வராங்க அ இப்ப ஆமா கஸ்டமர் மைண்ட் எப்டி இருக்கோ அத பாத்து நாங்க சர்வீஸ் பண்ணணு அப் ஆமா ஆ அப்பதா அவங்க வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்னா நல்லா ரெஸ்ட் எடுக்குணுன்றதுக்காவே வருவாங்க அதாவது நாங்க பண்ற மசாஜ்ஜ அவங்க வந்து என்ஜாய், ஆ, என்ஜாய் பண்ணணுன்ற மா ரி வருவாங்க அந்த நேரத்துல நாங்க வந்து சும்மா தொண தொணனு பேசிட்டு இருந்தோன்னா அவங்க ஒரு மாரி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அத போய் அது நம் எ ஏ மேல ஒரு கம்ப்ளைண்டா போயிடு ஃப்ரண்ட் ஆஃபிஸ் ல அதாவது ஆமா ஓனர் கிட்ட அது வந்து ஒரு கம்ப்ளைண்டா போயிடு ஆ நானு ரிலாக்ஸ்டா இருக்கணுன் காக தா வந்த அவுங்க என்னாடானா பேசியே என்ன இது பண்ணிட்டாங்க டிஸ்
பண்ட்டாங்க நீயும் தனியா இருக்கீங்களா இல்ல கூட யார்னா இருக்காங்களா உங்களுக்கு ஒர்க்கரா
ஆ இருக்காங்கப்பா நாங்க மூணு பேரு இருக்கோம்
மூணு பேரு இருக்கிரி
ஆ எ கூட ரெண்டு பேர் இருக்காங்க
ம் உடுங்க அவுங்களு பேசிக்குனு போயிடுது டேவு போயிடுது ஆனா கொஞ்சோ டயர்டா இரு க்கு அதா அ டயர்டா இருக்கு ம் ம் ரொம்ப டயர்டா இருக்கு
இங்க பாத்தீங்கன்னா சீனியருன்ற பொசிஷன்ல நா இருக்க எனக்கு கீழ இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூனியரா இருக்காங்க ஓனர் வந்து இப்பதா நியூவா கட ஓபன் பண்ணிக்கிறாங்க அப்டின்றதுனால எந்த ஒரு எந்த ஒரு சர்வீசுமே வந்தாக்க அவுங்க கிட்ட குடுக்குறதுக்கு பயப்படுறாங்க எதுவா இருந்தாலு நீய போய் பாரு நீ போய் பாரு இப்பதா கட ஓபன் ஆயிருக் கு சர்வீஸ் நீ பண்ணு அவுங்க பண்ணி ஏதாவது சொதப்பிருவாங்க அப்டின்றதுனால எல்லாத்தையு என்னையே கூப்ட்டு விடுறதுனால இன்னொன்னு பாத்தீங்கன்னா லீவையு‌ குடுக் டுக்க மாட்டேன்றாங்க ஏதாவது வேலன்னா பர்மிஷன் போட்டு போய் செஞ்சுட்டு வந்துடு ஒரு ஆ ஒரு மூணு மாசத்துக்கு பர்மிஷன் போட் செஞ்சுட்டு வந்துடு லீவ் எல்லா எடுக்காது அப்டின்றாங்க அவுங்க அவுங்க எடத்துல இருந்து பாத் தா அதுவு ஒரு இதுவா தா இருக்கு எனக்கு இது பக்கமா இருக்கு ம் ம் யோசி க்க மாட்டேன்றாங்க அந்த மாசோ ஃபுல்லா தொடர்ந்து செய்யறதுன்றது எவ்ளோ கஷ்
இல்லப்பா சண்டேன்றது நம்மளுக்கு ஒரு ஒ ஒ பெரிய அது இப்பதுங்க எல்லா எல்லா ஒர்க்குமே சண்டேன்றது இருக்குது ஆனா அ உங்க ஒர்க்குக்கு சண்டே கூட இல்லன்றது தா ரொம்ப அது கஷ்டோ சில ட அதா அதா அவுங்க அவுங்க சண் டேதா மெயினா வரும் போ வரும் போது தெர்து எஸ் ஆ
ஆ ஆமா சண் சேட்டர்டே சண்டே தா முக்கியமா வருவாங்களே
எப்போ மே இல்ல நா எங்க ஊர்ல இருக்கு ஷாப் இருக்கு வீக்லி ஒன்ஸ் லீவ் வுட்டுருவாங்க ஷாப் டியூஸ்டேனா அந்த பிள்ளு ஃபுல்லா க்ளோஸ் பண்றுவாங்க அந்த மாரிலா உங்களுது கடையாது
இருக்கு இருக்கு ஆனா கட ஷாப் எல்லா ஓபன் பண்ண க்ளோஸ் பண்ண மாட்டாங்க நீங்க லீவ் எடுத்து க்கலா அப்டின்ற மாரி சொல்லுவாங்க ஆனாலு லேடிஸ் செக்ஷனுக்கு அது கொடுக்க மாட்டாங்க ஆ ஆ ஆ மென் செக்ஷனுக்கு வேணா கூட லீவ் குடு பாங்களே தவிர்த்து லேடிக்ஷனுகெல்லா குடுக்க மாட்டாங்க பொம்பளைங்காளா அதெல்லா எதுையும் பாக் பா க்கரதில்லைங்க இப்ப இருக்க ஆளுங்கலா எதையு பாக்கறது
பாக்குறது இல்ல எல்லா ஆமாங்க அவுங்களுக்கு எப்போ சௌகரியமோ பண்ணிப்பாங்க வந்து இங் அப்படித்தா போயிட்டு இருக்கு எப் போ லீவோ எப்போ அவுங்களுக்கு கன்வீன்டோதோ போயிக்குவாங்க நம்ப டே பாப்போ அவுங்களேதா இப்ப கடையாதுங்க கடைக்கதே பெரிய விஷயமாது இந்த டே வேனா அவுங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ம் ம்
காலையில ஆறு மணிக்கு நாளு வராங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நாளு வராங்க
ப்பா
இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றவங்க எல்லா பாத்தீங்கன்னா ப பத்து மணிக்கு கூட வருவாங்க அவுங்க வேலய எல்லா முடிச்சுட்டு ஆனா அந்த கடையிலே சீ இருக்கற எங்க கஷ்டோ தா தெரியு ஏய்யா நீங்க இப்டி பண்றீங்க அப்டின்ற மாரி எங்களுக்கு தோணு
சில்
ன்ன பண்றதுங்க வேலைன்னு போயிட்டா எல்லாத்தையு பாத்துதானே ஆகணு உங்களுக்கு எப்டிங்க
எங்ளுக்கு சண்டேனா ஹாலிடே தாங்க எங்ளுல்லா
ம் ஆ கவுவர்மெண்ட் ஹாலிடேவும் ஹாலிடேவா இருக்
ஆமாங்க கவுர்மெண்ட் ஹால்டே ஹால்டே ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல எல்லாமே விட்டுடுவாங்க அத் திர்லா இல்ல பட் நா கொஞ்சியம் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டு பிப்துதா ஹாண்டல் பண்ணிருந்தது நானு எய்த்து வெரியுன்றதுனால அது காமண்டே தா எல்லா லீவுமே விட்டுருவாங்க அவங்க ஸ்டாப்புங்களுக்கு இப்ப இந்த இயரு தா நா நைன்த் டென்த் ஹாண்டலி பண்றங்க சோ அதனால சண்டேஸ் லியு வெக்கிறாங்க ஸ்பெஷல் கிளாஸஸ்ஸு லீவ் டேஸ்லியும் பாத்து டூட்டி போறாங்க
உம் எப்டிங்க டென்த்திக் கு லெசன் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு எப்டி இருக்கு புடிச்சிருக்குங்ளா இல்ல ஐயோன்ற மாரி இருக்குங்ளா
இல்லை நானு லேர்ன் பண்ணிக்கிறே இதுல எனக்கு சரி த்ர விஷ்யோ நானு கத்துக்கறே எனக்குறான் நாலேஜ் வளர்த்துக்கறே அந்த ஒரு பக்கம் எனக்கு பிளஸ் பாயிண்ட் பட் ஃபஸ்ட் சியோ என்னனா நானு நெறைய எஃபக்ட் போட்றதா இருக்குது கேஸ்சுவலா ஸ்கூலுக்கு போவ முடியல நானு பசங்ளுக் முன் நா உக்காந்து படிச்சிட்டு ரெஃபேர் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு நா போறதா இருக்குது சோ அது கொஞ்சோ எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கு
அது அதுதா அதோட நீங்க சொன்னீங்க இல்ல ஃபர்ஸ்ட்டு நா லேர்ன் பண்ணிக்கிறேன்றத ஆஹ் அது ஒண்ணு இருக்கு இல்லிங்ளா நம்ம தெரியாத விஷயோன்றதுனால எவ்ளோ விஷியோ தெரியாம இருக்கிறது இப்ப நம்ளுக்கு தெரிய வருதுன்னா நம்ம இன்னு வேற ஹையர் கிளாஸ் கூட நாம்ப போலா இல்லிங்ளா அதனால நீங்க எதையு கஷ்டமா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு கஷ்டமா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கனா நீங்க அத
இந்த இயர் கண்டிப்பா கஷ்டப்படுறுவ நெக்ஸ்ட் இயர் இருந்து எனக்கு இ ஈஸியாயிடு எல்லாமே ந ரெஃபேர் பண்ணியாச்சி நெக்ஸ்ட் இயர்லுந் சர்ளமா நா தனியா எதுவுமே புக்ஸ் இல்லாம கூட நா பாட்டுக்கு போயிட்டு டீச் பண்ணிட்டு வ்ரல அந்த மாரி இருக்கு இந்த டே கஷ்டமா தா இருக்கு இந்த ஒரு வருஷோ நானு கஷ்டப்பட் னாயிர்லந்து சேபா ஆயிட்டு தா நா நெக்ஸ்ட் இயர்லந்து நா வெற்றி பெற்றறேன்னு அர்த்தோ சக்சஸ் ஆல ஆமா இல்லன்னா உம் ம் பாக்லா என்னுடைய ஜேனி எப்டி போதுன்னு தெரியல கடவுள் குடுத்துருக்காரு எங்க போய் விட்ணுமோ அங்கதா போய் விடுவாரு அவரு கடலிது திருப்பமா இருக்கு எனக்கு நல்ல திருப்பமா அமைஞ்சா சந்தோஷோ எனக்கு
கண்டிப்பா கண்டிப்பா உங்ளுக்கு நல்ல திருப்பமாவே அமையு இன்னும் பயப் டாதீங்க லேர்ன் பண்ணிக்கங்க அவங்கள னா உன்னு வளர்த்துக்கங்க உங்க ஸ்கில்ல உன்னு வளர்த்துக்கிட்டே இருந்தீங்க எந்த ஒரு ஜாப் லியுமே நம்போ எல்லாத்திமே அப்பப்போ இப்ப இருக்குற டெக்னாலஜிக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்னா ஆம் டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கு டவுன் ஆக கெடையாது
ம் ஆமாங்க நம்ம அதுலயே இருந்தமானா நம்போ போ முடியாது எங்கிமே போ முடியாது நம்ப சரிங்களா ஒன் டு பிப்துலேந்தா அங்கியே தா இருக்கனோ அப்ரமேட்டு அதுக்குல்லா நெறைய வேகண்ட் இருக்கு நம்போ வள்துனாதா நம்ம நாட்டுல வாழ முடியு இப்பக்கிற வீசு இதுல
ஆமா அதுதா ஹ இப்போ சொல்லுங்க
பண்லானு ஒரு முடிவு எடுத்துட்டு எ ஃப்ரெண்டஸ் சொல்லிருக்காங்க சோ நானு போயிட்டு தா இருக் கே ஒன் மன்த்து முடிஞ்சு ஜூன் மன்த்து முடிச்சிட்டே ஜூலைல ஆரம்பிச்சிட்ருக்கே பாக்லா எனக் தெரியாத நா தெரிஞ்சிக்கிற இந்த வர்ஷோ நானு
பசங்கல்லா எப்டிங்க உங்களுக்கு கோப்ரேட் பண்றாங்ளா எப்டியிருக்கு நீங்க ஃபஸ்ட்டு பாத்தீங்ன்னா பிரைமரி எடுத்துட்டு இப்போ ஹையர் கிளாஸ் போய்ருக்கீங்க எப்டி ஃபீல் பண்றீங்க ம்
ஸ்டுடென்ட்ஸ்ல்லா கேக்குறீங்க நீங்க
ஆ ஆமா
ஸ்டூடெண்ட்ஸ்லா ஓகே அதெல்லா எந்த ப்ராப்ளமு இல்ல எனக்கு அது ஓகே தா அந்த பக்கர்ந்து எந்த ஒரு இஸ்சு எனக்கில்ல பசங்க கொஞ்சோ ஏவ்ரேஜா இருக்கிறாங்க அதுதா ஆமா ஏவ்ரேஜா இருக்கிறாங்க அவுங்கள நானு ஒரு பூஸ்ட் பண்ணி அவுங்கள ஒரு ஃபுல் பேக்ஜா மாத் றதுக்கு நானு கொஞ்சோ எஃபர்ட் போடணு
பரவால்லைங்க இந்த மாரி டீ ச்சர்ஸ்ல்லா கெடைக்கற்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நெஜமாவே ரொம்ப குடுத்து வெச்சிருக்கணு ஏனா டென்த்து ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் எடுத்தா தா அவுங்களுக்கு ஒரு நல்ல பியூச்சரே இருக்கு டென்த் மார்க்கு தா ரொம்ப மார்க்கு அ அந்த மார்க்
டென்த்து குரு பேஸிக்கான அவுங்களுக் ஸ்டெப்பு அவுங்க நெடு நெக்ஸ்ட்டு படி போறதுக்கு அத்தா பெரிய ஒரு பேஸே அவுங்களுக்கு வாய் இப்பிக்கிற பசங்களுக்கு அது புரியிது கெடையாதுங்க எதோ போறோ வரோம் பாஸ் பண்ணா போது தாட்ல பசங்க வராங்க
நெஜமா அதுதாங்க நடக்குது என்ன இதுல இருக்காங்கன்னே தெரியாம அவ்ங்க பாட்டுக்கு இருக்காங்க
அ நம்போ எஃபோட் போட்றோ அவ்ங்க அது பண்ணமாட்டேன்றாங்க அதெல்லா நம்ப காலங்க இப்பெல்லா இல்லைங்க
ம் விளையாட்டா எடுத்துக்கறாங்க எல்லாமே
ஆமா விளையாட்டா ஜாலியா எடுத்துர்றாங்க ஆமாங்க நன்றிங்க எனை அழை த்துக்கு ம்